ஹலோ அ வணக்கம் தோழி சாப்ட்டீங்ளா தோழி
சாப்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே தோழி என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கந் தோழி அ நீங்க எப்டி இருக்கீங்க சும்மாதா இருக்கே இப்போதக்ச்சி
நல்லா நல்லா இருக்கே தோழி செரிங்க தோழி அப்றோ நீங்க எங்கேயாவ்து போய்ட்டு வந்தீங்ளா டூரு எங்கேயாவ்து இப்போ
இல்ல தோழி இப்போதைக்கு எங்கயு போல வீட்லதா இருக்கே
ம் செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ நானு எங்க்யு போல தோழி வீட்லதா இருக்கே நீங்க போனுன் நெனைக்கிற எந்த எடத்த நீங்க இந்த எட நா பாக்க நெனைக்கிறே சொல்றீங்கல்ல
வாய்ஸ் ப்ரேக் ஆகுது தோழி
இப்ப கேக்குதா தோழி
ஆ சொல்லங்க தோழி
நீங்க வந்து இது வெரிக்கு நம்ப படத்துக்கு போனதே இல்ல அந்த ப்ளேஸ்க்கு நா போனுன் நெனைக்கிறீங்க அந்த மாரி எந்த ப்ளேஸ் நெனைக்கிறீங்க
காஷ்மீருக்கு போகதா ஆசையா இருக்குது தோழி
காஷ்மீர்க்கா ஏ உங்களுக்கு அந்த ஆச அங்க போணுன் நெனெக்கிறீங்க
அங்க புல்லா வந்து எதிர் கச்சிலந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க போன்ல நெறையா பாத்துருக்கே ஜில்லு கிளைமேட் நல்லா இருக்கு அங்க கிளைமேட்டே நல்லா இருக்கு அங்க
உம்
அப்டின்னு சொல்லிருக்காங்க நா பாத்துர்க்கே போன்ல கூட பாத்துருக்கே அதுனால ஒரு சின்ன ஆச அங்க போனா நல்லா இருக்கு
ஊட்டி கொடைக்கானல்ல கூடதா கிளைமேட் நல்லா நல்லாருக்குமே தோழி
அங்க வந்து பனியில்லா வாழுகுராங்க அங்க அப்டியே ஃபுல்லா ஐசுதானே இருக்கு காஷ்மீர்ல காஷ்மீர் மனாலி அங்கல்லா புல்லா நாங்க போற எடத்துலல்லா ஐசாதாருக் கால் வைக்க தரைல கால் வைக்கவே முடியா தரையே தெரியாது அந்த அளகுக்கு ஃபுல் ஐஸ்லதா இருக்கணுன் நா கேள்விபட்ருக்கே பாத்ருக்கே போன்லல்லா
உம் சரிங்க தோழி நீங்க கூடிய சீக்கரோ அங்க போய் பாத்துட்டு வந்துட என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா போங்க கண்டிப்பா
அப்பறங்க உங்களுக்கு எங்க போணுன் ஆசையா இருக்கு தோழி
எனக் எனக்கு எங்யூ போணுனு ஆசலா இல்ல தோழி எனக்கு இந்த டிரேவலிங்கே ஆவாது ஏனா எனக்கு வாமிட் வரு எனக் வெனே நா லாங் டிரேவலிங் எனக்கு ஆவாது அதனால நா எங்கயு போக நெனைக்கவே மாட்டே அப்டியே போனுனா இந்த இந்த ஊட்டி கொடைக்கானல் தா ஆஹ் ஆ ஏ குடும் குடும்பத்தோட போனுனா எனக்கு எங்க போனாலு சந்தோஷந்தா எங்க போனாலு குடும்பத்தோட போனா எங்க போனா சந்தோஷமாதா இருப்பே தங்கச்சிங்க கூட அம்மா அப்பா எல்லாரு கூடயு போணூனா
நல்லதுங்க தோழி
உம்
இல்ல தோழி
உம் போனூ உம் சொல்லுங்க தோழி இப்ப என்ன நைட்டுக்கு சமைக்கணுமா தோழி
சமச்சிட்டே தோழி ஒரேடியா இப்பவே சமச்சிட்டே நைட்டுக்கு நைட்டுக்கு பாத்து டிபன் செஞ்சுப்பே
உம் சேரி நைட்ல இட்லி மாவுதா இட்லி தோசையா
ஆமாம் தோழி மீன் கொழம்பு இருக்கு மீன் கொழம்பிருக்கூ மீன்கூடதா வக வகையா செஞ்சே அதுக்கு அதுக்கு செஞ்சுப்பெதாவது இட்லியோ தோசை என்ன வேணுமோ அத கேட்டு செஞ்சுருவே செஞ்ச வேண்டியதா உங்க வீட்ல என்ன தோழி நைட்டு
இதுதா தோழி எங்க வீட்லயூ தோசதா ஏனா நைட்ல சாப்பாடு அதிகமா எடுத்துக்க மாட்டோ நாங்க நைட்ல டிஃபன்தா சாப்புறது ஆ
சேரிங் தோழி நாங்க நைட்ல எப்பவுமே சாதொந்தா எப்பயாச்சு ஒரு நாள்தா டிஃபன் எடுத்துப்போ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி கேக்குதா தோழி ஆ கேக்குது தோழி எனக்கு நீங்க கேக்குதா
கேக்குது கேக்குது தோழி கண்டிப்பா கேக்குது எனக்கு உம் அப்றொ தோழி நீங்க வந்தூ இப்பொ என்னா சமைச்சு எனக்கு இது நா சமைச்சதா இது எனக்கு புடிக்கூ அப்டின் நெனைக்குற சாப்பாடு எதாவ்து இருக்கா
எனக்கு மீன் கொழம்பு நா சமைச்சுதா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ
அதுக்கப்பறோ சாம்பார்
ஹலோ ஆ சொல்லுங்க தோழி ஆ நீங்க எப்படி பண்ணுவீங் ஹலோ ஹலோ கேக்குதா தோழி கேக்குதா நீங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க மீன் கொழம்பு தோழி
நா வந்து வெங்காயம் தக்காளி தேங்கா இதெல்லா ஒரேடியா போட்டு அரைச்சிருவ அரைச்சிட்டு கொஞ்சமா புளி க புளிகரைசல்ல போட்டு அதுலயே புளிகரைசல் போட்டு ம் என்னதா போட் விட்டு மி அது மிளகாய் தூளு அந்த தனியா தூளு காய்ந்த மிளகாய் தூள் எல்லா சேத்து கொத்தமல்லி கருவப்பில எல்லா சேத்து ஒரேடியா அதா கேஸ்ல வச்சுருவ நல்லா குதிச்சுட்ட பிறகு மீன் மீன் எடுத்து மீனு அ மாங்காயு எடுத்து போட்டா டேஸ்ட் டு நல்லா இருக்கு
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி நாங்க இல்ல இல்ல தோ ஆனா ரொம்ப வீட்டுலயா இருப்போம் ஆ
சரிங்க தோழி சரிங்க தோழி
ம் அதக்கு அதே
நய் ஏனா எனக் இப்போ வந்து எனக்கு வந்து வதக்கி சமைக்க தெரியாது எனக்கு அவ்வளவா வராது நல்லா டேஸ்ட்டா இருக்காது அந்த மாதிரி பண்ணான்னா அதனால எனக்கு வந்து இந்த மாரிதா செய்வ நா இந்த மாரி செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்குனு சொல்லி இதுதா நா செய்வ
அப்படியா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அது
மெளகாத்தூள்
அந்த தனி மெளகா தூள் இருக்குதுங்க அது நீங்க வீ
ஆமா இல்ல இல்ல ரெடிமேட் தா வெளியேதாவாங்கனுங்கனு நா ஆ அரைக்கவள நா மாட்ட உங்க வீட்ல அரைப்பீங்களா
ஆமா நாங்க அறைப்போ அது இருந்துச்சுன் வச்சுக்கோங்கள எல்லாத்துக்கு அது உபயோகிக்கலா ஏன்னா வந் ம் நம்ம அடிக்கடி வாங்க மீன் வறுக்கறதுகு அது போலா சாம்பாருக்கு அது போலா
நா வாங் மீன் எல்லாத்துக்கு கலந்து தூள் போடுவந்தா ஆனா அது ரெடிமேட்ல தா போடுவே நாங்க வீட்ல எல்லா செய்றதுக்கு டைம் இருக்காது சொல்லி அந்த மாரிதா செஞ்சு போடுவ வாங்கி தா போடுவ
ம் சரி தோழி ம் அப்புற தோழி உங்களுக்கு வந்து இப்போ இந்த நக வெலைல்லா ஏறிட்டு இருக்கீங்களா நீங்க நக வாங்கணுனு நெனைக்கிறீங்ளா இல்ல இப்ப எதுவுமே வாங்க வேண்டா சொல்லிருக்கீங்களா
நக வாங்குற மாரி எங்க தோழி இருக்கு இப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியோ வந்து வீட்டுக்கே சரியாருக்கு நக வாங்குற மாரி இல்ல இருக்கிற நக நல்லது நல்லபடியா வச்சுக்குனால போது அத மட்டுதா அது மட்டுதா ஒரு யோசனையா இருக்கு இருக்குற நகைய பத்தரமா வச்சுட் டாயே போது வேற எதுவு வாங்குற மாரி இப்ப இல்ல நம்ம சூழ்நில இக்குறத நக வச்சு பத்திரம் பண்ணி வெச்சாலு நம்ம பின்னாடி நா பசங்களுக்கோ கொழந்தைகளுக்கோ அது உபயோகிக்கு உபயோகிக்கு அந்த டைம்ல படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ எதுக்கு ஒரு அந்த டைம் நம்மளுக்கு உதவி உதவியா இருக்கு
நீங்க சொன்னது ரொம்ப உண்மதா தோழி இதுவே நம்ம அம்மா அப்பால்லா வந்து அந்த மாரி நெனச்சி எ த்து வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு ஏனா அப்பல்லா அந்த வெ அ வெல வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இல்லங்ளா எவ்ளோ பத்தாயிரூபாய்க்குல்லா ஒரு சவரன் வாங்கிருந்தாங்க இப்போ ஒரு ல ச்சோ மேல வந்துச்சு இனிமே நம்ம வாங்குற மாரி இல்ல எனா அவ்ளோ இதுவா இருக்குது நீங்க சொன்ன மாரி இருக்கிறது வ ச்சுட்டுதா நம்ம வந்து சே சேமிச்சு வச்சுக்கணு நம்ம கொழந்தைகளுக்காக
ஆமா இன்னு அவங்க டைம்ல எப்டி இருக்குன்னு தெரியாது அதனால இரு க்குறத நம்ம பத்திரமா வச்சாலா போது அவங்களுக்கு படிப்புக்கோ இல்ல அவங்க கல்யாணத்துக் கோ ஏதோ அவங்களுக் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு உபயோகிக்கு அதனாலயே ஹெல்ப் பா இருக்கு சொல்லி நா அதனால அது இருக்கறது போதுன்தா நெனைக்கிறே
கண்டிப்பா இப் அது மட்டு இல்லாம நம்ம வந்து நம்ம நம்மளாலா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமிச்சு வைக் கனு தோழி இப்ப நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இவ்ளோ காசு நா நம்ம எல்லாத்தையு செலவு செலவு பண்ணிடக்கூடாது அதுலந்து நம்ம ஒரு பத்து ரூபா இருவது ரூபா நூருபா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோக்கு எவ்ளோ நம்ம சேமிச்சு வெக்கறமோ அதுவு ந ம்ம கொழந்தைக்கு யூஸாகு இல்ல நம்ம எல்லா டைம்லு நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்ளா
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா
ம் நம்ம வந்து எதாவ்து ஒரு கொழந்தைகளுக்கு எதாவது ஒரு ஸ்கீம் அந்த மாரி கூட போட்டு வச்சா அதுவும் ரொம்ப நல்லதுதா ஏனா அவங்களுக்
ஆமா அதுவு யோசிக்கிறந்தா ஆனா அது போய் அந்த செய்ய முடில அதுக்கு கொஞ்சோ முன்ன
ம் சொல்லுங்க
சொல்லுங்க
ஏனா நம்ம வந்து யாருக்கிட்டயு போய் கேட்க முடியாது கடனா அப்டி இப்டி சொல்லி கூட நம்ம கொழந்தைங்க கூட யாரு படிப்புக்காக போய் கேக்க முடியாதீங்களா அதனால நம்ம ஸ்கீம் எதாவ்து போட்டு வச்சா அவங்க படிப்புக்கு அவங்களுக்கு தேவையானத அவங்க எடுத்து அவங்க யூ உபயோகிப்பாங்க இல்லையா அதனால நம முடிஞ்ச அளவு நம்ம சேமிச்சு வச்க்கறது ரொம்ப நல்லது
ஆமா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா
கண்டிப்பா தோழி அப்றோ தோழி நீங்க எதாவ்து சேமிச்சு ஸ்கீம் எதாவ்து போட்ருக்கீங்களா இல்லையா தோழி
இல்ல தோழி அந்த பெண் கொழந்தைங்க சேமிப்பு திட்டத்துல போடணுந்தா நெனச்சிட்டு இருக்க அது இன்னு போடல போய் போடணு அத எங்க போடணுன் தெரில இ சேவை மையம்னு சொல்றாங்க சில பேரு போஸ்ட் ஆஃபீஸ சில பேர் சொல்றாங்க அதா சில பேர் போஸ்ட் ஆஃபீஸ சொல் விட்றாங்க அங்கதா அதா போனு பாப்பாக்கு ஸ்கூல் சேக்கிரப்போதா எல்லா எடத் துகும் நா போக முடியு ஏனா ரெண்டு கொழந்தைங்ள வச்சுட்டு என்னாலா ஒரு எடத்துல சுத்த முடியாதுல அதனால
கண்டிப்பா ம்ம போஸ்ட் ஆபுகு போய் கேட்டு பாருங்க நம்மதா தோழி இப்போலா இப்ப ரெண்டு கொழ்ந்தைங்க வச்சு ட்டு முடில மூணு கொழ்ந்த வச்சு முடில ஒரு கொழ்ந்த வச்சு முடில சொல்றோ அந்த காலத்துல்லா எத்தன பெத்துனு கொழ்ந்தைங்க பெத்
அந்த காலத்துங்க கொ என்ன சொல்றாங்க எங்க அம்மாப்பா அந்த காலத்துல உக்கார வச்சுட்டு போற கொழந்த அந்த மாரி அந்த எட்த்துலதா உக்காருன்னு சொல்வாங்க அந்த காலத்துல இப்ப இந்த காலத்துல அப்படி முடியுமா
எங்க முடியுது நம்மளுக்கு நாலு வேல வாங்குறாங்க நா ஒரே எட்த்துல ஒக்கார வச்சா
ஒரு எடத்துல உக்கார மாட்டேங்கிறானுங்க அவ்ங்க பின்னாடியே சுத்துறதுக்கே எனக்கு டைமு கரெக்ட்டா இருக்கு எங்காச் வெளிய போனா நமளுக்கு எங்க என்ஜாய் பண்ண கூட முடியல அவ்ங்க கொழந்தைங்கள பின்னாடியே நம்ம சுத்துறதுக்கே கரெக்ட்டா இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்ப தோழி இப்போ வந்து இப்ப இருக்க கொழ்ந்தைங்கள வால்தனமா இருக்காங்களா இல்ல அந்த கால்த்துல இருந்த கொழந்தைங்க அமைதியா இருக்காங்களா அது எப்
தெரில அ தெரில இந்த இந்த காலத்துல இருக்கிற கொழ்ந்ததா வாலா இருக்காங்க அந்த காலத்துல நாங்க பாத்தது இல்ல எங்களுக்கு தெரியாது பெரியவ்ங்க சொல்றதுதா நாங்க கேக்க முடியு இப்ப நாங்க பாக்குறது பாத்தா இந்த
ட்ட அடிச்சுலா நமக்கு ஞாபகோ இல்ல நம்ம இப்டிலா பண்ணிர்போமா சொல்ட்டு நம்மளு அமைதியா இருந்த வழந்து இவ்ளோ பெருசாவு தெரில ஆனா அவ்ங்க அவ்ங்க நம்ம கொழ்ந்தைங்க பாருங்க எவ் ஒர் ரெண்டுப்பாலு காட்றது இல்ல வாழ்தனோ பண்றாங்க சேட்ட பண்றாங்க சொல்லிட்டு
ஆமா தோழி ஆமா
ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ கேக்குது ஆ சொல்லுங்க
ம் செரிங்க தோழி அப்றோ
அப்றோ சொல்லுங்க தோழி நீங்க தா சொல்னு கொழந்தைங்ளா டியூஷன்லா போய்ட்டாங்களா
இப்போதா வந்து ஆரமிச்சிருக்காங்கள எல்லா ஸ்கூலு அதுனால வீட்டுப்பாடம் கூட குடுக்ல போல அவ
குடுக்லியா ரொம்ப நல்லது கொஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுக்குலா ஏனா அவ்ங்க பின்னாடி இருக்கதே கரெக்ட்டா இருக்கு
ஆமா ஆமாந் தோழி கண்டிப்பா அவ்ங்க அந்த வீட்டு பாடம் முடிக்கற்துக்குள்ள நம்ளுக்கு ஒர் தொண்ட தண்ணி இது ஆய்டுது அந்த மாரி கத்தணு அவுங்கள வச்சுட்டு
ஆமா தோழி ஆமா தோழி
ஓகே பேச்சு பேசினே இருக்ககுறோ ரொம்ப நன்றி தோழி மீண்டும் பேஸ்லா
சேரி நன்றி தோழி அ மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்